வணக்கம் தோழி
ம் சொல்லுங்க தோழி
கேக்குதுங்களா நல்லாருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லாருக்கே தோழி நீங்க நல்லாருக்கீங்களா
ம் நல்லாருக்
ம் என்ன தலைப்ப பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாங்க தோழி
நீங்களே ஏதாவது சொல்லுங்க தலைப்பு
தோழி
நீங்களே சொல்லுங்க ஏதாது
நம்மளுடைய தோட்ட வளர்ப்பு பத்தி வீட்டுல என்னென்ன செடிகள் வைத்து வளக்கலா அப்டிங்கறத பத்தி பேசலாமா தோழி
ம் ஆ சொல்லுங்க சார்
ஆ நீங்க உங்க வீட்ல எதாவது செடி மரம் அந்த மாதிரி ஏதாவது வளர்க்கக்கூடிய வழக்கம் இருக்கா
ம் அங்க ஆமாங் இங்க நாங்க டவுன்ல இக்கறதனால இங்க எட இல்ல
ஓ சரிங்க தோழி நாங்க வந்து பாத்தீங்க ஓ நாங்க இங்க வந்து பாத்தீங்க அப்டின்னா மேல மாடி வீட்டுலதா குடியிருக்கோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செடிகள் வந்து வச்சிருக்கோ அதாவது சோற்று கற்றாழை கற்பூரவல்லி துளசி ஆ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீரை வகைகள்ல வந் து சுக்கிட்டி கீர அதுக்கப்புற சிறு கீரை அந்த மாதிரி கீரை வகைகளு மருத்துவ குணங்கள்ல இருக்கக்கூடிய செடிகளு வந்து வச்சு வளத்துட்டு இருக்கோ தோழி கீரை வகைகள் எல்லா நீங்க எ ன்ன மாதிரி கீரைகள் வ ஆமாங்க தோழி ஆ மண் சைடுல வந்து வச்சு வளத்துட்டு இருக்கோ பூந்தொட்டில
ம் ம் ம்
உங்க வீட்டுல பெரும்பாலும் ஆ நீங்க கீரை உணவுகள் எல்லா சமைக்கிற வழக்க இருக்கா தோழி
ம் சமைப்போ எல்லா அடிக்கடி செய்வோம்
என்ன மாதிரியான கீரை வகைகள் செய்வீங்க
சிறுகீ சிறுகீர அரக்கீர அப்பறம் பொன்னாங்கண்ணி கீர பாலக்கீர வெந்தியங்கீர
சரிங்க தோழி சரிங்க உங்களுக்கு எத்தனைக் எத்தனைக் குழந்தைகள் தோழி உங்களுக்கு எத்
ம் இல்ல இல்ல கொழந்தைக் கொழந்த இல்ல எனக்கு கொழந்த இல்ல
ஓ சரிங்க தோழி சரிங்க உங்க வீட் ட்ல எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க என்ன வகையான வேலைகள் வந்து விரும்பி செய்வீங்க
நா நெறைய கிச்சன் கிச்சன் சைட் தா நெறைய செய்வோ கிச்சன் பக்கதா அதிக அதிகமா செய்யுது உணவு வே ஆ மூணு வேளையு செய்யறதுனால தனித்தனியா செய்வோ அதனால
செரிங்க தோழி உங்களுடைய பொழுதுபோக்கு செயல்பாடுகள் எல்லா வேறு என்னென்ன பொழுதுபோக்கு செயல்பாடுகள்
இப்பதா அப்பறம் கிச்சனல கொஞ்ச கிச்சன்லயே முக்காவாசி வேல இருக்கு முக்காவாசி நாளு வேல இருக்கு
செரிங்க தோழி
வீடு கீளியர் ம் நீங்க
நாங்க வந்து பாத்திங்கன்னா வீட்டு வேலை போக மீதி நேரங்கள்ல தனி பயிற்சி வகுப்புகள் வந்து எடுப்போ குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய வேலைகள் வந்து செய்வோ அதுக்கப்பற பாத்தீங்கன்னா
ம்
ம் ம் மொத்த பொருள் வாங்கி வியாபாரம் செய்யக்கூடிய சிறு சிறு ஆ செயல்கள் வந்து செய்வோ
ஆ
அந்த மாதிரி ஏ ஆ தொள்கள் வந்து செஞ்சுட்ருக்கோ தோழி
ம்
இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சமையல் தோழி
இன்னைக்கு பிரியானி செய்யலா பிரியானி தா
சரிங்க தோழி சரிங்க சமையலல்லா நீங்க தா செய்வீங்களா இல்ல வீட்ல யாராவது உங்களுக் ஹெல்ப்
ஆமா ஆமா நாந்தா செய்வே இல்லல்ல நானு ஹஸ்பண்ட் மட் அதெல்லா நான்தா செய்வே
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி சரிங்க இங்கேயு வந்து இன்னைக்கு பிரியாணியு மீன் வருவலு தோழி ஆமா தோழி இன்னைக் கு வந்து பிரியாணியு மீன் வருவலு செஞ்சுட்டு நானே என்னோட எ மகனு இப்பதா சாப்ட்டோ என்னுடைய கணவர் வந்து அவருடைய அம்மாவ பாக்குறதுக்காக ஊருக்கு போயிருக்காங்க தோழி
ம் சர் அ எப்ப பிரியாணி நானே செய்வந்தா
ஓ சரிங்க தோழி சரிங்க சேமிப்பு பழக்கம்மெல்லா உங்களிட
மா செய்வோ ம் நறயாவே இருக்கு ம் ம் சேமிக்குவோ ஏதோ ஒரு அவசர மான ம் அவ்ளோதா ம்
ஓ சரிங்க தோழி சரிங்க
நீங்க சேமிக்கிற பழக்கல்லா உண்டுங்ளா
ஆ உண்டு தோழி உண்டியல்ல சேமிப்போ இல்லைன்னா ஆ சேமிப்போ போ தோழி வங்கிகள்ல அல்லது போஸ்ட் ஆபிஸ்ல வந்து அந்த மாதிரி சேமிப்போ இல்லைன்னா சிறு சிறு சீட்டு மக்கள் போடுவது தங்கம் அல்லது வெள்ளி நகைகள்ல சின்ன சின்ன சேமிப்பு பண்றது அந்த மாதிரி சேமிப்பு வந்து பிரிச்சு பல எடங்கள்ல வந் து போட்டு வைக்குற வழக்கம் வந்து உண்டு தோழி ஆ உன்னிடு பல வருட சேமிப்பு அல்லது தற்காலிக சேமிப்பு அந்த மாதிரி வந் து பிரிச்சு செய்வோ சின்ன சின்ன சேமிப்பெல்லா தேவைகள் வரும்போது எடுத்து பயன்படுத்திக்கு நீண்ட கால சேமிப்புங்கிறது மகனுடைய படிப்புக்கு அல்லது ஏதாவது நிலம் வாங்குவது அந்த மாதிரி செயல்களுக்கு வந்து சில நீண்ட கால சேமிப்பு வந்து பயன்படுத்திக்கு தோழி உங்களுக்கு வாகனங்கள்ல்லா ஓட்டு ஓட்டும் பழக்கம் உண்டா இரு சக்கரம் அல்லது நான்கு சக் கர வாகனங்கள் தோழி பேசுங்க